ஹலோ
ஹலோ என்னா பண்ணிட்டு இருக்கே
ம் அ நீ அ இப்பதா எங்க வீட்ல கரண்ட் போச்சு சும்மாதா இருக்க
ம் கரண்ட் போயிடுச்சா ஆமா இந்த சம்மர் சீசன்ல கரண்ட் போயிட்டு போயிட்டு இருக்கா அப்பப்போ
ம் நாங்க வேற வீடு மாறிட்டோமா இந்த ஏர்யா எனக்கு தெர்யாது புது வீட்டுக்கு வந்திருக்கோ
அது வாடக வீடா இல்ல சொந்த வீடா
அ லீஸ்ல வந்திருக்கோ
அ அ செரி செரி திங்க்ஸ்ல்லா என்ன அப்டியே பழைய வீட்ல இருந்தே வாங்கிட்டு வட்டீங்களா
அடுக்கணு அ அதெல்லா இது பண்ணணு இப்போ நாங்க கொஞ்சோ என்ன சொல்றது
பண்ணமா
ஆமா டெக்ரேட் பண்ணணு அந்தா மாரி எடுத்து வைக்கணு
ஆமா அரேஞ்மென்ட்சு நெறைய இருக்கும் வீடு மாற்னாலே
கொஞ்சோ திங்க்ஸ்சும் வாங்கணும் எது எங்க வைக்கறதுன்னு தெரியல ஃப்ரைடே வேண வேர
ம் ஆமா ஆமா ஃப்ரைடேனாலே ரொம்போ
துணிங்க தா ஜாஸ்தியா இருக்குது பண்ணலாம் ஆனா கரண்ட் போச்சு ஒண்ணுமே கண்ணுக்கு தெரில
அ காலைலதானே இருக்கு ஏ கண்ணுக்கு தெரில
அ இங்க இருட்டா இருக்கு இந்த வீடு
ஓஹோ ஜன்னல் எல்லா இல்லியா விண்டோ இல்லாம இருக்கு
உ ரெண்டும் இருக்குது அது ஒண்ணு அது மூடிதா வைக்க மாதிரி இருக்குது அந்த வோரம் ஆளுங்க இருக்காங்க வெயலும் ஜாஸ்தியா அடிக்குது
ம் ஆமா ஆமா பாத்து வாங்கிருக்கலும்ல வீடு லீஐஸ்க்கு வந்தாலுமே
கம்மியா இருந்துச்சு வந்துட்டோ அதா
ம் செரி செரி ஆமா ஆமா ஆமா இப்பல்லா கம்மி வேலக்கி கெடைக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கே ம் ஜஸ்ட் டூ பி ஹெச் கேவே வந்து டுவெண்டி தௌசண்ட் அப்டின்னு கேக்றாங்க இப்பெல்லா
ஆமா இ எனக்கம் மூணு இருக்குது மூணு பெட்ருமு ரெண்டு ஹால்லு
பரவாயில்லியே
தா வந்துட்ட நாங்க
ஆமா அப்பதா எனக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு கிளீன் பண்றதிக்லா ஜாஸ்தியா டைம் ஆகும்
கொஞ்ச தா கொஞ்ச தா காசு முப்பது லட்சந்தா
ம் ரொம்ப கம்மியா இருக்கே
ம் அதா வந்துடோ என்ன தெரினு தெரில இப்ப எப்டி அடுக்கிறது என்னோட டாய் எதுகிட்ட டாய்ஸ் இங்க எல்லா நெற அப்டியே இருக்கு அதெல்லா எங்கதா வைக்கனுன்னு தெரில
தா தயத்தெல்லா கால்ல கையில கால்ல போடா ஆமா வெச்சி நாஸ்தி பண்ணி வெச்சிருக்காங்க இந்த பசங்க
ம் சேரி சேரி அதெல்லா நீதா ஷோகேஸ் மாரி வெச்சுக்கோ அதா பெருசாதான்ன இருக்கு வீடு ஹால்லேயே வெச்சுக்கோ யாராச்சும் வந்தாங்கன்னா பாப்பாங்களே இவ்ளோ டாய்ஸ் இருக்கு பாறே இவ்ளோ பொம்மே வாங்கி வெச்சிருக்காங்க அழகா இருக்கு ஆமா அப்ரோ என்ன பொம்மலா ஒடஞ்சி போய்டுமா
ஏ கிட்ட நெறைய ரெண்டு டெடிபியர் இருக்குது பெருஸ்
எதாச்சி திருடிட்டு போயிடுவாங்க அத முன்னாடியே வைக்காத
அதுக்கப்ரோ சின்ன சின்ன சின்னது இதெல்லா இருக்குது பிரோலதா போட்டு வெச்சிருக்க இப்ப அதெல்லா அடுக்கி வைக்கணு
ம் செரி செரி அதுகேப் ரொம்ப டைம் எடுத்துக்காத அந்த ஃபர்ஸ்ட் மு முக்கியமான திங்ஸ்லா வெச்சுடு அப்புறமா வந்து இந்த சின்ன சின்ன திங்ஸ் கிட்ட போ
அத்தா நெனைக்கிற நானு
ம் ஆமா இந்த பர்னிச்சர் எல்லா சிப் பண்டேங்களா எல்லாமே
அதெல்லா ஒண்ணுமே இல்ல இருக்கறது ஒன்னு ரெண்டுதா
அதா அந்த ஒரு சோஃபா இருந்துச்சே அந்த ஒரு மரோ சோஃபா அங்கே குட்டியா இருக்கு ஒரு சோஃபா அது
அது பொணோ கணோ கனக்குது அது அப்டியே அந்த ரூம்லே போட்டோ அந்தனா ஓகேனா ஹால்ல ரெண்டு பெட்டு இருக்கு அ ரொங்க நனா அம்மு என்ன ரூமுங்களே இல்லியே
மூணு ரூம் இருக்குன்னு சொன்னியே என்ன
அதா ஹால் ஒன்னு கிச்சன் ஒன்னு ரூம் ஒன்னு மூணு ரூமு
ஐயா மாத்தி மாத்தி பேசன எல்லா
இன்ன என்னா
ஒரு பெட்ரூம் பத்தவே பத்தாதே உங்ளுக்கு
ஒரு பெட்ரூம் தா இருக்குது என்ன தர்ரது ஒரு பெட்ரூமு அதா அங்க அந்த எங்க அந்த எங்க பசங்களோட பாட்டிக்கு குடுத்துருக்காங்க
உம் அவங்களுக்கு எதுக்கு பெட்ரூம் அவங்கள ஹால்லயே இருக்க சொல்லலால
தடதா
அதா வயசாயிச்சில்ல அவங்களுக்கு ஹாலே இருக்கலால்ல
வந்துட்டு போ வீட்டுக்கு வந்து பாத்துட்டுப்போ
உம் ஆமாமமா வர நீ வந்து லொகேஷன் அனுப்பு எனக்கு நான் ஒரு நாள் பாத்து வர
ஆ சரி எப்போ வர சண்டேல வருவா சண்டேல வர அத நான் இருக்க மாட்ட
நீங்க
ஆமா மண்டேல கூட இருந்தாலு இருப்ப இல்லன்னா என்ன அதே மாதிரி டியூத்டேலையும் இருப் க்க மாட்ட வெனத்டே தேத்டே கண்டிப்பா இருக்க மாட்ட ஃபரைடேலாம் இருப்பேனோ இல்லையா தெரியாது சாட்டர்டே ஒரு நாள் பாக்கணும் எந்தா இருப்ப இல்லனா இல்ல
உம் சரி சரி ம் ஆமா நா மட்டு வந்து வெளியே நின்னுட்டு அப்படியே பாத்துட்
நீ எந்த நாள் வர இன்னு ஃபோன் பண்ணிடு போன் பண்ணி கூட நா இருந்தாலு இருப்ப ஆமா என்ன
ஆமா நா ஃபோன் பண்ணிறே முன்னாடியே அந்த நாள் பாத்து நீ வெளியே போயிடு சரியா
பாக்கலா நீ சொல்ற மாதிரியும் எனக்குனதா பார்த்து வா நீ எப்போ வரையோ பார்த்து
உம் ரொம்ப கொழுப்பு தா உனக்கு
என்னாடி கொழுப்பு கிழுப்பு சொல்ற அவளவு தா
ஆமா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்றா
என்னா என்னன்ன அப்டி என்ன வரான்னா வரலா நீ நா ஒண்ணு சொல்லல வீடு அங்கேதா இருக்கு
செரி செரி நா வரல நா ரொம்ப பிஸியா இருக்கே
என்ன நீ வா வந்து வீடு பாத் வந்து வீட பாத்துட்டுப்போ
ஆ எனக்கு எதுக்கு வீடு எ வீடே எனக்கு போது
பாத்துட்டு போவேண்டியதான எடுத்துகிட்ட அப்பாதானே
நா எடுத்துட்டுல்லா போ முடியாது இது ஊ வீடு அங்கயே இருக்கட்டு ஊ வீடு உன் எடத்துல இருக்கட்டு ஏ வீடு எ எடத்துல இருக்கட்டு
இதானா ஃப்ரெண்ஷிப்பு
ஆமாமா இதுதா ஃப்ரெண்ஷிப்பு
ம் ந ஃப்ரெண்டோனே பா இந்த மாதிரி இருக்கனு எப்ப வேணாலு நீ எ வீட்டுக்கு வரலா
நீ கூட ஏ வீட்டுக்கு எப்ப வேனாலு வரல ஆனா நாந்தா இருக்க மாட்டேன் நீ வந்து
நா யார் வீட்டுக்கு போறது இல்லப்பா எனக்கு பிடிக்காது
ம் செரி செரி யார் வீட்டுக்கு போகாத உ வீட்லயு இருக்காத எங்க இருப்ப நீ
ந என்ன ஆ அ எத்துட்ட ம்‌ இங்கயெங்காயாச்சோ நாயெங்கயாச்சோ என்னது இந்த கடல் கடல்கரை ம் இந்த மாலு இந்த ஏழ சின்ன சின்ன எடத்துல தா
ம் செரி செரி ம் நா கூட மால்கு போகணுன் இருக்கே நாளைக்கு ஈவினிங் போவேன்
அப்படியா என்ன வாங்கறதுக்கு போற
சும்மா சுத்தி பாத்துட்டு வரலான் தா
அ
ம் நா கொஞ்ச புக்ஸ் வாங்க வேண்டியதுருக்கு கஷ்டோ ஸ்டோரி புக்ஸ் மாதிரி இந்த நாவல் மாதிரி அதெல்லா போயி பாத்துட்டு அங்க மால்லலெல்லா இருக்கு அது அங்க போய் பாத்து வாங்கிட்டு வருவ
வேறு அது ஃபோன்ல போட்டாலே வந்துரு
ஃபோன்ல எல்லா இல்ல அ ஃபோன்ல பாத்தது புக் புக்கு வெச்சி படிக்கிறோனா டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல
அதன்னா வேஸ்ட்டுதா அது இப்டிதா ஒரு மூணு புக்கு நா வாங்குனேன் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே போன்லயே இருக் இது வேஸ்ட்டா கெடக்குது அத ஆயிரத்தி ஐநூறுபா போட்டு வாங்குன
நீ எதுக்கு வாங்குன
அது வந்து அப்போ பசங்க சின்ன பசங்களா இருந்தாங்களா படிப்பாங்கன்னுதா வாங்குனே இந்த பாத்தோம்னா ஒண்ணுமே படிக்கல பாத்தா அது வேஸ்ட்டாகுது இந்த கிஃப்ட்டு என்னாச்சும் பண்ணிருக்கணும் யாருக்குன்னாது
ம் நல்லா ஏமாத்தி ஒன்ன விக்க வச்சுட்டாங்க போல
என்ன செய்றது பசங்களுக்காகதா வாங்குனேன் பசங்க படிப்பாங்களேன்னு
ஆமா என்ன பண்ணியாகறது சின்ன வயசுல எல்லா சின்ன வயசுல எல்லா வருவாங்க பேக் இவ்ளோ பெரிய பேக் தூக்கிட்டு வருவாங்க ஒரு நாலஞ்சு புக்க வச்சிட்டு என்னமோ பண்ணி விக்க வப்பாங்க‌ அந்த மாரி நீயும் வந்து வாங்கிட்ட போல
இல்லப்பா நா வந்து கடையிலதா போய் வாங்குன
ஆ எல்லாமே கடல்ல போய் வாங்கிக்கோ கடல்ல வந்து தண்ணிதா இருக்கும் உப்பு தண்ணிதா இருக்கும்
கட கடேல கடிலா கடலடி கடல்லல யார் வாங்குவாங்க
சரி கண்ணு இல்லையா ஓகே ஓகே
மால் பெரிய மால் ஈய மால் இருக்குதுல்ல ஈய அங்க போய் வாங்குனே
ம் சரி சரி
எக்ஸ்பிரஸ் இ எக்ஸ்பிரஸ்ல போய் வாங்குனே
க்ரிப்டா செவன் எனக்கு தெரியும்மா
ஆ அது ரொம்ப பெருசா இருக்கும்
ஆமா அத விட பெருசாலா இருக்கு மால் இப்பல்லா
ஆமா போலாமா
ம் நீதா வரவே மாட்டியே நீதா கடையில கடல்தானே இருப்ப
அதா பண்ணுவேனே மால்க்கு கூட போவ ரோஸ்க்குகூட போவே
போகுறப்போ நீ இருக்க மாட்ட நீ எங்கயாச்சு போயிடுவ நா மட்டும் வந்துட்டு என்ன பண்றது ம் சரி சரி நா கூட நாளைக்கு போலான்னு இருக்கேன் நாளைக்கு ஈவினிங் போகப் போற நீ வேணுன்னா வா கூட சொன்னேல்ல புக்கு வாங்கணுன்னு
சரிப்பா நா பீச்சுக்கு போயிட்டு அப்டியே வர
ம் பண்ணித் தரே பெரியாள் தான் ஒரே நேரத்துலே ரெண்டு ரெண்டு எடத்துக்கு போவியா ஸ்கூட்டில்லாம் வச்சிருக்கியா
அதெல்லா இருந்துச்சி போயிடுச்சு இப்ப இல்ல
ம் சரி சரி ம் பஸ்லேயே போலாம் இப்போல்லா பஸ்ஸு ஃப்ரீயா தானே இருக்கு எதுக்கு ஸ்கூட்டில்லாம் போயிட்டு பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு
ஐய எனக்கு வேல இருக்கு நெறைய வேல இருக்கு இன்னைக்கி
அப்டியா ஏன் ஃப்ரைடேனாலயா இல்ல எதாது ஸ்பெஷலா எதுவு இருக்கா ம் இல்லன்னா மட்டும் இவுங்க அப்டியே ஃப்ரீயா இருந்துப்பாங்க பாரு
நெறைய வேல இருக்கு
என்ன வேல இருக்கு
எங்கிட்ட முறுக்கு இங்க கொஞ்சோ இருக்கு அந்த முறுக் கொஞ்சோ பேக் பண்ணனு பேக் பண்ணிட்டு போய் போட்டு வரணு காத்து வாங்கனு வீட்ல வேல இருக்கு
ம் செரி செரி ஆமா நீ கூட பிசினஸ் உமன்ல நீ நா மறந்தே போயிட்ட செரி செரி நீ போய் ஒர்க்க பாரு வேணுணா நா அப்றமா கால் பண்ற வொனக்கு ம் வருக்குதா ஃபஸ்ட் அதுதா ஃபஸ்ட் பாக்கணு நீ முன்னாடியே சொல்லிருக்கணுல நா வச்சிருப்ப போனு
எங்க வைக்கற தொன தொன தொன தொனனு நீ கத்திக்கிட்டே இருக்க
சரி சரி பாய்
து வீட்டுக்கு வற சொன்னா அதுவு வரமாட்டக்கற
ஆ நா வர வர வந்துட்டு வெளியேந்து பாத்துட்டு போயிடுற நீ போய் வெர்க் பாரு பாய் பாய்
ம் பாய்